வணக்கம்
ம் வணக்கம்
எப்டி இருக்கீங்க
ம் ந நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நலம்மா இருக்கே
நல்ல ரொம்ப நல்லமா இருக்கீங்களா
ஆமா ஆமா
சமையல்லா செஞ்சுட்டாச்சா அப்படியா
ம்
சமையல்லா செஞ்சிட்டு இனிமே தானா
ஆமா
இனிமே செஞ்சு எப்பங்க
இல்ல அடமாவெல்லா அரைச்சு வச்சுட்டே சோ தோசை சூடறதுதா சட்னியா தோச சுடு போதே சட்னி செஞ்சுடுவே
ஓ அப்டியா
ம் ஒரு எயிட் தேர்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோனா நைனுக்கு ஃபி்னிஷ் பண்ணிடுவே எல்லாரு சாப்பிட்டே முடிச்சுடுவாங்க
ம்
இன்னைக்கு ஒர்க்கா உங்களுக்கு
ஆமாங்க அப்பா கூட போயிட்டே நேத்து நைட்டு பசங்களோட கேக் வெட்டு அப்டேந்து போய்ட்டு பிரியாணி சாப்புட்டு வீட்டுக்கு ஒரு ரெண்டு மணிக்காக வந்தே
ஆ ஹ கரெட் ஆ
படுத்த உடனே எழுப்புற மாதிரி இருந்தது அம்மா வந்து எழுப்பி பாத்த வீடுஞ்சிருச்சி அம்மாவ எழுப்புனாங்க இந்த மாரி அப்பா கூட வேலைக்கு போனோ அப்டின்னு குளிச்சுட்டு ஃபிரெஷ் ஆயிட்டு
ம்
அப்பாவோட வேலைக்கு போயிட்டு
சேரின்
சாப்பிட வந்தே அப்பதா உங்களுக்கு நீங்க கால் பண்ணீங்க
சேரி சேரி
ம் அப்பற திருப்பியு போயிட்டு வேல எல்லா முடிச்சி விட்டுட்டு ம் ரிட்டன் வந்தே வந்து
ம்
எல்லா நல்லா சாப்பிட்டு நானு அப்பாவு சாப்பிட்டு அம்மாக்கு வாங்கினு வந்ட்டு
சரி
இப்போ அவங்க இப்பதா சாப்ட்டாங்க
சரி
சரி நீங்க வருவிங்க நா வெயிட் பண்ணே
ஆ
அதுக்குள்ள ஒரு பைய வந்தா உங்களுக்கெலானா
ஆ
போட்டோ வேணா அமிச்சி விடு
இல்ல நா வருவே வெயிட் பண்ணே நீங்களே அதா எனக்கு காலான் வாங்கி
அப்டி அப்படிலா இல்ல நீங்க போன் பேச வருவீங்கன்னு வெயிட் பண்ணிருந்தே
புரியுது புரியுது ம்
ம் அதுக்கப்பற ஒரு பைய வந்தா அவன்கிட்ட பேசிட்ருந்தே
ஆ
அவ இங்கதா அவ பைய பேர்ல்லா கேக்கலங்க
சரி ஓகே ம்
ம் அவன கூட பேசிட்டே இருந்தே
ம் ம்
ம் அப்பறோ
அப்பறம்
கால்ல நீங்க என்ன செஞ்சீங்க ஆப்பாடு
காலைல ரொட்டின் தா சமயல்தா வீட்டு வேலையலா முடிச்சு ட்டு அப்றோ ஃப்ரீயாய்ட்டு இன்னைக் பெருசா ஒன்னு அதிகமா யார்ட்டையு பேசல
ஏங்க பேஸ்ல
பேசல ம் அப்றோ ஈவ்னிங்
தருக
நம்பர பத்தி இதுல பேசக்கூடாது அப்றமா தனியா வேணா பேசிக்கலா கே ஓகே
ம் எதோ கேக்க வந்தீங்க ஈவ்னிங்ன்ட்டு
ஈவ்னிங் பேசலானு நனைச்சே அதுக்குள்ள அப்பா வந்துட்டாங்க அப்பறோ பையனு வந்துட்டா சரி நா அவங்களல்லா கொஞ்சோ நேரோ பேசிட்டு கொஞ்சோ செட்டில் பண்ட்டு ப்போ ஒரு ஃஹாப் அன்ஆர் ஃப்ரீயா இருந்தே
சண்டே தான வருவோன்னு சொன்னே நீங்க
ஆமா நாளைக்கு சண்டே தான அதா இன்னைக்கி நைட்டு வந்துட்டா
ம்
ஈவ்னிங் காலேஜ் முடிஞ்ச ஒடனே காலேஜ் பஸ்ல ஏறி உக்காந்துருவா அத அங்க காலேஜ்லருந்து பஸ் ஸ்டாண்ட்கு கொண்டுவந்து விட்டுருவாங்க
காலேஜ் பஸ்ஸா இல்ல கவர்மண்ட் பஸ்ஸா
காலேஜ் பஸ் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வரைக்கு வரு
அப்டில்லா இருப்பங்க காலேஜ் பஸ்ல்லா கவர்மெண்ட் பஸ்ல தா ஜாலி
இல்ல அங்கருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுல இல்லன்னா அது வந்து ஊ ல இருந்து கொஞ்சோ உள்ளதான இருக்கு சோ நடந்துதா வர்ணு எல்லா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு அப்றோ பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ட்டு அங்கருந்து பஸ் புடிச்சுதா வருவா ம்
அப்றோ நா உங்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டே காலேஜ் போ சொல்ல நானு ஃபோனு பைக்கு ரெண்டுத்தையு தொலச்சுட்டே
என்னது
ஆமா சிஸ்
இது எப்போ நடந்துது
இது காலேஜ் செகண்ட் இயர்ல நடந்தது எப்டி தெரியுமா ஆ நாங்க இங்க இருந்து நா இங்கேந்து பைக் எத்துன்னு போய்ட்டு பக்கத்து ஏரியால விட் டு அங்கிந்து ஒரு பையனா கூட பைக்ல போவே நா ஸ்ப்ளெண்டர் பைக்கு நா ஸ்ப்ளெண்டர் பைக் வெச்சிருந்தே ஸ்ப்ளெண்டர் எத்துன் போனே
சரி
அவ வேற வண் டி எத்துனு வருவா செரி அவனாவுட போயிட்லா எதுக்கு ஒரே வண்டில ரெண்டு வண்டில எதுக்கு போனு ரெண்டு பேர் தானே ஒரே வண்டில போயிட்லாட்ன்டு எ வண்டிய அங்க உட்டு போய்டுவே
அ
உட்டு காலேஜ் போய்டுவே எப்பயு போல ஆ நா ஸ்கூலு பக்கத்துலதா நா ஸ்கூல் அங்கதா பட்ச்சே ஸ்கூல் படி சொன்ன அங்கதா பைக்குட் போவே காலேஜ் போ சொல்லி அங்கதா பைக்குட்டு போவே
சரி
பைக் விட்டு போ சொல்ல எப்யு போல உட்டு போவே அதுல சாவி இல்ல அப்போ ஏ சாவி தொலஞ்சு ன்றதுனால ஃப்ளெக் ஒன்னு இருக்கு அந்த ஃப்ளக் புடிங்கி உட்டா ஸ்டாட் ஆய்டு வண்டி அப்டி ஒரு நா நாலு நாளைக்கு எத்துன்னு போயிட்டு போனே
அ
அஞ்சாது நாள் வண்டிய காணு
ஐயய்யோ
ஆமா இன்னு கெடைக்கவே இல்லங்க அது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தே அவனுங்க எந்த ஆக்ஷனு எடுக்குற மாரி தெரில
ம் நீங்களா அங்க எதாது பக்கத்துல இந்த சி சி டிவி அது இது எங்கயு பாக்லயா எதுமே
அதெல்லா பாத்துட்டேங்க அதெல்லா வேலைக்கே ஆவல அ போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் திட்றா உ பைக்க கண்டுபிடிச்சு குடுக்குதா எ வேலையா அப்டி இப்டின்னு பேஸ்னா ன்னா பண்து நீ பேசர்தெல்லா கேட்டுதா ஆவனு எ மேல்தா தப்புன்ட்டு நானு நின்னுடேருந்தே
அ
அப்றோ சேரி நா கண்டுபுச் தரே சி சி டிவி எல்லா செக் பண்ணே அவனுங்களு சி சி டிவி எல்லா செக் பண்ணிருக்கானுங்க
சேரி
இருந்தாலு கண்டுபிடிக்க முடியல போல அவனுங்க எங்க பைக் எடுத்த மோதே பார்ட்ஸ் பார்ட்ஸா கழ்ட்டி ஸ்பார் பார்ட்ஸ் கலுத்துல வித்துருவானுங்க ம்
அய்யயோ புதுசா இல்ல
பழய வண்டி எங்க அப்பா வண்டி அது எங்க அப்பா கல்யாணத்துக்கு எடுத்து குடுத்த வண்டி அது ஸ்பிலெண்ட்ரு அப்றோ அப்பா ஹோண்டா சைன் வச்சிருந்தாரு நா ஸ்ப்லெண்டர் வச்சினுருந்தே
ஆ
ஆ ஸ்ப்லெண்டர் இந்த மாரி தூக்கினு போயிடான்றதுனால சேரி ஒரு ஒன் மன்த் வெய்ட் பண்ணோ அப்றோ இன்னொரு புது பைக் வாங்கிட்டோ
ஆஹா ஒங்ளுக்கு புது பைக்கு வரணுனு இருந்துருக்கு
அப்டியில்லேங்க
ஆ அதனால அது கெளம்பிருச்சு
என்னாதா இருந்தாலு அந்த வண்டி எமோஷ்னலான வண்டில அப்பா வண்டி அப்பா அப்டி இருந்த வண்டி அது அந்த வண்டி போய் தொல்ச்சுட்டே என்னு சொல்ல என்னா பண்றதுக் அதுக்கு எதுவு பண்ண முடியாது வண்டி காணோனா காணோ தா சேரி சேரி அப்றோ அப்றோ மொபைல் காணாம போன விஷ்யத்த சொல்றே
நெறைய வீர தீர செயல்கள்லா நெறைய பண்ணிருப்பீங்க போல
ஆமா காலேஜ் புதுசுல இதெல்லா பண்ணிருக்கே நானு அப்ப நா ஃபோனுக் ஃபோனு எப்டி தெரியுமா காணாம போச்சு காலேஜ்க்லா போயிட்டே இதுவு செகண்ட் இயர்ல தா அது வண்டி காணாம முடிச்ட்டு ஒரு ரெண்டு மாசோ கழ்ச்சு வந்து இந்த இது இந்த இன்சிடென்ஸ் ஆ எப்பையு போல காலேஜு போய்ட்டே காலேஜு போய்ட்டு வர் ற வழில என்ன பண்ணே பைக் ஓட்டினே வந்தே சேரி பாட்டு கேப்போ ப்ளூ டூத் ப்ளூடூத் போட்டு பாட்டு கேட்னு வருவோன்ட்டு ஃபோன வந்து டேங்க் கவர் மேலே வச்ட்டு
ஆ
ஆ எச்செட் போட்டு கேட்டுனே வந்தே பின்னாடி ஃப்ரெண்டு உக்காந்துனு வந்துருந்தா
செரி
என்னானா ஃப்ரெண்டு என்னா பண்ணா டே வாடா எதாச்சு சாப்ட்டு போலா கடைக்காத்திருகுடா கடைக்கா திருப்புடா அப்டின்னா நா பைபாஸ் ஏர்ட்டே செரி பைபாஸ்லருந்து திருப்புணுட்டு சேர் திருப்பிட்டே திருப்பிட்டு வந்து கடயாண்ட ஃபோன பாக்றே ஃபோன் இல்ல இத்தினி அது பக்கத்துலயே தா காணோ ஆமா ஆமா ஆமா கனெக்டாயிருந்து அது கொஞ்சோ தூரோ வந்தோன டிஸ்கனெக்ட்ன்னு ஆயிடுச்சு டிஸ்கனெக்ட் ஆயி அப்றோ கொஞ்ச நேரோ கொஞ்ச நேரோ கழிச்சு ஏ காதுலயேதா இருந்தது அப்றோ கனெக்டாயிருச்சு அது நா கனெக்ட் ஆயி டிஸ்கனெக்ட் ஆயிச்சு
ஓ அய்யயோ
சிசிடிவில பாத்தா ஒரு குட்டியானகாரே ஃபோன்ன எடுத்து ட்டா எறங்கி எறங்கி எடுத்து எத்துனுபோயிட்டா ஆனா சிசிவில தெளிவா தெர்ல ஓரளவுக் தெர்ஞ்சுது
ம்
நா பசங்கிட்டல்லா கேக்குறே செரி எப்பயு போல எத்துவச்சுன்னு வெளாடுவானுங்க போல அப்டின்ட்டு டே ஃபோன குடுங்டா ஃபோன குடுங்டானு நானு கேக்றே டேய் நா எடுத் த்து வைக்லடா நா ஒளிச்சு வைக்கலடா அப்டின் சொல்றானுங்க அவனுங்க நா நம்பவே இல்ல டே நீங்க தான்டா வச்சிருப்பீங் குடுங்கடா அப்டின்றே அப்றோ அவனுங் கோ டே இல்லடா ஒரு மாரியா சீரியஸா சொன்னாங்க டே இல்லடா என்ன வெறுப்பேத்தாத அப்டின்ற மாரி சொன்னானுங்க ஆ சேரி அப்றோ இங்க பக்கத்திலயே இருந்த கடையாண்ட சிசிடிவி செக் பண்ணோ ம் அந்த டென்ஷன்லா அப்போ நாங்க எதுமே பாக்கல செரி ஸ் அப்பாக்கு கால் பண்ணே இந்த மாரி ஃபோனு காணோப்பா அவரு அவருனா நீ நீங்க சொல்லுங்க அவரு என்னா சொல்லிருப்பாருன்டு ஒரே எனக்கு தெரியாது நீ என்னா வேனா பண்ணு அ திட்டலா திட்டல எனக்கு தெரியாது நீ என்னா வேனா பண்ணு ஃபோன மட்டு வெச்சிரு நா என்ன பண்றது செரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய்ட்டு கம்ப்ளைண்ட்டு குடுக்கலா அப்டின்ட்டு பக்கத்துல ஆவடி ஆவடிதான பக்கத்துல செரி கமிஷனர் ஆஃபிஸ் அங்கதா இருக்குன் நா ஸ்டெயிட்ட என்ன பண்ட்டே கமிஷனர் ஆஃபிஸ்க்கு போய்ட்டே
ம்
ஃபோனு காணாம போனா போலீஸ் ஸ்டேஷனுக்குதா போணுன்றது அப்ப எனக் தெர்ல ஸ்டெய்ட்டா கமிஷனர் ஆஃபீஸ்ஸுக்கு போய்ட்டே அங்க போனா தம்பி இங்கெல்லா வர கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்குதாப்ப போனு அப்டின் சொல்லி அனுப்ச்சாங்க அப்டிந்து அப்புறோ அங்கந்து வந்து ஆ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து அப்புறோ அந்த ஃபோன் பாக்ஸ் பின்னாடி அந்த இதுவுல்லா இருக்கு ஐ எம் ஐ நம்பர்லா இருக்குல
ஆமா
அப்புறோ அது குடுத்துட்டு ஒரு டூ வீக்ஸ் வெயிட் பண்ண வெயிட் பண்ட்டு போலீஸ் ஆ போலீஸ் ஸ்டேஷனான்ட அடிக்கடி போய்ட்டு வந்தே சார் கண்டுபுச்சு தாங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் காலேஜ் போனு சார் வீட்லயு ரொம்ப கஷ்டப்பட்றாங்க சார் இன்னொரு ஃபோன்லா வாங்க முடியாத் சார்
சேரி
அப்டி இப்டின்ட்டு ஃபோன் பேசிட்டு
ஆ
அவனாண்ட அப்பறோ ஒரு டூ வீக் கழிச்சு ஃபோன் கடச்சிச்சு திருப்பியு
ஐ சூப்பர் கெடச்சிருச்சா
சு அந்த ஃபோன்லதா பேசிட்ருக்கே
ஓ பரவால்லபா
எப்ப தெரு காலேஜ் ஸ்டாட்டிங்ல வாங்கன ஒன் பிளஸ் நாட் சி இ போர் அடம்புச்சு வாங்கன அப்பா எப்டியாச்சு வாய்ங்குடுப்பா எப்டியாச்சு வாய்ங் அந்த ஃபோன் வாங்கறதுக்கு நா பட்ட பாருங்க பாடு ஐயயோ எனக்குதா தெரியு அப்பயே பசங்கல்லா ஃபோன்லா வெச்சிருப்பாங்கல்ல ஒரு ரெண்டு பேரு மூணு பேரு ஸ்கூல் டைம்ல
ஆமா
அதுல இருந்தே கேக்க ஆரம்பிச்ச நானு
ஆ
மெய்னா அந்த பொண்ணுக் கோசோதா கேக்க ஆரம்பிச்சே ஆ சொன்னனே எப்டியாச்சு பேஸ் அப்ப வந்து பேச கஷ்டமா இருந்தது மெசேவ் பண்றது கஷ்டமா இருந்தது அப்பா எப் எப்பயாச்சு தா வருவாரு நைட்ல தா மெசேஜ் பண்ண முடியு அது கொஞ்சோ செட் ஆவாதுன்டு நா ஃபோன் கேக்க ஆம்பிச்சே இல்ல அப்பல்லா வாங்கி தரல ஸ்கூல் படிக்கேல்ல
ம் காலேஜ் போ
போணு வாங்கி குடுத்தாங்க ஃபோனையு மிஸ் பண்ணிட்டே ஆனா ஃபோன் கெடிச்சிச்சு பைக் கெடைக்கல
ஓ நல்ல வேல எதாது ஒன்னாவது கெடச்சுதே
ஆ அதுவரயு சந்தோஷோ நானு சரி நா என்னா தெரியுமா நெனச்சே ஆ பைக் எப்டியோ காணா போச்சு ஃபோன் எப்படியாச்சு கெடச்சுன்ற தைரியத்து ஆனா தைரியமா தா இருந்த ஃபோனு கெடச்சுடு எப்படியாச்சு அப்டின்னு
ஆஹ்
அதே மாரி கெடச்சிச்சு அம்மா வேற
ஆஹ்
சாமிக்கு வேண்டிக்கினு ம் ஃபோனுக்கு ஃபோனு கெடச்சா கடா வெட்டி கூழ் ஊத்துறே
அடேங்கப்பா
ஆமாங்க இதெல்லா நடந்ததுங்க ஃபோன எடுத்துண்டு போய்ட்டு சாமியாண்ட வச்சு ஃபோ ஃபோன எத்துட்டு போய்ட்டு கடா வெட்டி சாப்பாடு போட்டு கூழ் ஊத்தி ம் இவ்ளோ நடந்துது ஆமாங்க சாமிக்கு வேண்டிக்நா பண்ணிதானே ஆவணு
சேரி ஓகே
இது மாரிலா நடந்துது
ம்
ம்
ஆனா பரவாயில்லங்க ஒரு ஃபோனுக்காக நீங்க கடா வெட்ற அளவுக்கு போயிருக்கீங்க
இருவத்தி ஆறாயிர ரூபா ஃபோனு